ஹலோ கேக்குதா
வணக்கம் தோழி ஆ சொல்லுங்க
வணக்கோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
அ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆச்சிங் தோழி
இன்னைக்கி என்ன காலைல டிஃபன்
இன்னைக்கு என்னங்க எக் நூடுல்ஸ மத்தியான தான் ஃபிஷ் வாங்கி வெச்சிருக்கு இனி போய்தா அத போனோம்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் போணும் இனி மேல தான் உங்க வீட்டுல
எங்க வீட்ல இன்னைக்கு காலையில சிம்பிளா தாங்க செஞ்சோ ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர தா பிளான் பண்ணோ அதுனால மார்னிங் வந்து சிம்பிளா வந்து செஞ்சிட்டோ அப்டின்னா கோயிலுக்கு போயிட்டு வரலா அப்டின்னு சொல்லிட்டு ஆ காலையில தோசையு தேங்கா சட்னியு வச்சாங்க சாப்ட்டுட்டு போனு கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோ இப்பதாங்க கொஞ்ச நேர படுத் வீட்டுக்கு வந்தோனே இன்னைக்கு பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேல பிரியாணி செஞ்சு சாப்பிடணு
சேரி செரி செரி செரி அ அ அ சொல்லுங்க தோழி அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்ப பத்தி பேசுங்களே
கண்டிப்பா நீங்க நீங்க எப்டி சொல்றது குக்கிங்ல எல்லா வந்து என்னென்னல்லா நல்லா சமைப்பீங்க உங்களுக்கு எது முதல்ல சாப்பிட பிடிக்கும் ரொம்ப
சாப்பாடுனாலே புடிக்குந்தா என்ன சாப்பாடுன்னா எல்லாமே நல்லா இருக்கு அதாவது நம்ம எனக்கு எங்க அம்மா பண்றது அததா நான் ஃபாலோ பண்றே இப்ப சமைக்கிறதுக்கு எல்லா நா எங்க மாமியார் இதல்லா நா ஃபாலோ பண்ணவே இல்ல எங்க அம்மா எப்படி சமைப்பாங்களோ அப்படிதா நா சமைச்சிட்டு இருக்கே என்ன பொறுத்த வரைக்கு கு இந்த அம்மா வந்து அதிகமா காய்கறிகள நாட்டு காய்கறிகள அதிகமா யூஸ் பண் ணுவாங்க அதேதா வந்து அ அதேதா நானு என் பிள்ளைங்களுக்கு பழக்கறதுக்கு பழக்கிட்டு இருக்கே அ இங்கிலீஷ் காயோட நான் நாட்டுக்காய்ங்க அதிகமாவே பயன்படுத்துவே கண்டிப்பா எங்க வீ ட்ல ஒரு ஒரு நாளைக்கு அந்த நா வாரத்துல ஒரு நாலு நாள் நாலு நாளாது கண்டிப்பா நாட்டுக்காய் இருக்கு மத்த நாள் நல்லா மட்டுந்தா ம் எனக்கு
அத விட நம்ம நல்லதா வந்து வீட்லயே பழைய றதுன்றது வந்து ரொம்பவே நல்லதுதா கிராம ல்லா வீடு எல்லா ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு வந்து அங்கெல்லா வாழணு
எனக்கு ரொம்ப ஆச சதா எனக்கு எந்திரிச்சா அது பீஸ் ஃபுல்லா அந்த ஆடு மாடு கோழி பாத்துட்டு அந்த கறவ பால கரவப்பால் எடுத்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஃபில்டர் காஃபினா அது அப்டியே ஆமா எனக்கு காஃபினா ரொம்ப
ஆமா அதுதா சொல்றே நீங்க காலைல எந்திர்ச்சது கோலம் வ எப்டி சொல்றது சாணி தெளிச்சு கோலம் போ ட்டு அந்த சாணியோட வாசன இருக்கு பாருங்க அவ்ளோ நல்லாருக் கு நீங்களு காலையே எந்தி ரிச்சது அந்த வாசனைய பாத்துட்டு அதுக்கப்ற வந்து மம் அ ஊர் லெல்லா வந்து மாமி வந்து என்ன பண்ணுவாங்க இட்லி சுட்டு வச்சுருவாங்க அ இட்லி தா நெறைய இருக்கு தோச செய்ய மாட்டாங்க இட்லி சுட்டு வெச்சுட்டு சட்னி செய்வாங்க சட்னினு பாத்தோ அப்டினா அந்த அம்மிக்கல்ல தா இடிச்சு செய்வாங்க பா இப்ப எப்டி சொல்றது மிக்சில போட்றத்துக்கே அழுகுரோ கஷ்ட
ம் ம் ம் ம் ம்
அமமிக்கல்லு ரெண்டே செகண்டுங்க ஒரு பத்து செக செகண்ட்ல அவ்ங்க வந்து அரைச்சிருவாங்க
ஆனா நம்மலா அது செய்யறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவோ ஆனா அவ்ங்க அத ஒரு சகஜமா அத டக் டக்குன் செஞ்சுருவா
ஆமா ம் சொன்னாங்க ஐ அப் அது அணுக அப்டி போட்றாங்க ரெண்டு தட்டு தட்றாங்க அது குள்ள வந்து அது வந்து எப்டி சொல்றது அப்டியே வந்து கொர கொரனு வந்து இதுவு மாரி வந் சட்னி அரைக்கிற மாரி ஆய்டுது அது க்கப்றோ தண்ணி ஊத்தி கொஞ்ச உன்ன ஒரு ரெண்டு தட்டு தட்றாங்க அப்டியே கரெக்டா கன்சிஸ்டன்சி வந்துடு
அது அவளோ டேஸ்ட்டா இருக்கு
உண்மையாலே எதுமே வேண்டான்ற மாரி இருக்கு நா வெறு தண்ணி ஊத் த்தி அம்மி கல்ல இடிச்சு அத சாப்ட்டாலே அது ருசி தா நம்ம மிக்சில மசாலா அது இதுன் போட்டு அரைப்போ ஆனாலுமே அந்த ருசி எனக்கு வந்து இதுவரைக் க்கு வந்த மாரி எனக்கு தெரியல அத செஞ்சுட்டு
அது அதாவ்து அத சொவச்சு அனுபவிச்சவ்ங்களுக்குதா அதனுடைய அ ஒரு இது தெரியு அதனுடைய சந்தோஷமு அதனுடைய சுவையு நமக்கு தா தெரியு அதனுடைய அரும தெரியுன் வெச்சுக்கோங்களே இதுலலா இருக்கிறவ்ங்களுக் கெல்லா சுத்தறா அத பத்தி தெரியாது
ஆமாங்க அதே மாரி வந்து கறியுமே வந்து ஆம் கிராமத்துலலா வந்து ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு நம்மளே வாங்கிட்டு வந்து கூட வீட்ல வந்து கட் பண்லா எங்க வீட்லலா வந்து எலும்பு வாங்கிட்டு வந்து ட்டு எங்க மாமா பசங்களே வந்து அழகா அவ்ங்களுக்கு ஏத்த மாரி துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அவ்ங்களுக் ப்புல வந்து ம் அடுப்புலதா காய பத்த வெப்பாங்க இந்த கேஸ்ல வெக்க மாட்டோ அடுப்புல வெச்சுட்டு நல்லா சுட சுட வந்து கொதிச்சதுனா அது சூப் குடிச்சிட்டு அதுக்கப்றோ கொழம்பு செஞ்சு சாப்டும்போது உண்மையாலேங்க நம்ம வந்து சப்பி சாப்பிட்ற மாரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே சாப்பாடு நம்ம சாப்ட்டு அத சந்தோஷமா சாப்ட்டோனா அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுன்வாங்க ஆனா வீட்ல இருந்தனா வெச்சு வேற சாப்புட்ணுமா இத செஞ்சிருக்காங்களா அப்டின்ற மாரி இருக்கு ஆனா பாட்டி வீட்டுக்கு போனா சாம்பார் தா வெப்பாங்க அதுவுமே ஒரு ரு சியா இருக்குங்க சாப்பிட்றத்துக்கு அந்த கிராமத்து தண்ணிலா துவர்ப்பா இருக்குல்ல நம்மதா அந்த அது யூஸ் பண்றோ அவ்ங்களா வந்து கொழாத்தண்ணிதா யூஸ் பண்ணுவாங்க துவர்ப்பா இருக்கு கொழம்புமே ருசியா இருக்குங்க சாம்பாரே வெச்சாலுமே அமிர்தம் மாரி இருக்குங்க சாப்
ஆ சேரி சேரி சேரி அதாவ்து கிராம வந்து கிராமந்தா நகர நகரந்தா
ஆமா என்னதா செ நாங்க அதே காய எடுத்துனு வந்து இங்க செஞ்சா அந்த ருசி வரமாட்டேங்குது அது அங்கக்கு அங்க செஞ்சா மட்டும்தா அந்த
ஆமா ஏ உங்களுக்கு அந்த தண்ணியா இருக்கட்டு அந்த சூழலா இருக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப இதையா இருக் கில்ல நம்ம என்ன தா நீங்க சொன்ன மாரி என்னதா இது பண்ணுனாலு நம்ம நம்ம அங்கே ஒரு அந்த தன்ம அந்த சுவை இதெல்லா எதுவுமே இங்க நம்ம அதேதா வெப்போ அதே சாமான்கள் போட்டுதா அரைப்போ ஆனாலு டேஸ்ட் சிம்ம அதுல மாரி வரவே வராது அது என்ன இதுன்னே தெரியாது இதுக்கு அ அவுங்க எல்லாமே வெளியிலதா இது பண்ணுவாங்க நம்ம எல்லாமே உள்ளதா பண்றோ அவுங்க எல்லாமே வெளியில தா பண்றாங்க நம்ம எல்லா உள்ள எல்லா ப
அதே மாரி பாட்டி வீட்டுக்கு போனுன்னா கூட வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாரி அப்டி தா அவுங்கள கொழம்பு செய்ய சொல்லி ட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்து வீ்ட்லயுமே அன்னைக்கி புல்லா உக்காந்து நாங்க சாப்புடுவோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால அந்த சாப்பாடு சாப்புட முடியுமானு தெரியாது ஏன்னா இதோட எப்ப ஊருக்கு போறோமோ அப்பதா சாப்புட முடியும் அதனால எங்க மாமிய வந்து நாங்க வரத்துக் குள்ளயே எங்களுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி
நீங்களா வந் எப்டி அம்மாவோட அம்மா
அம்மாவோட அண்ணா ஒய்ஃபு
அம்மாவோட உங்க மாமாவோட ஒய்ஃபா
ஆமா
ஓகே அவங்கள மாமிபிங்க
ஆமா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா கூப்புடுவாங்க
க்கது புரியல இங்க அவ்வா அவ்வா தா பாட்டி அவ்வா அப்டி சொல்லுவாங்க பட் மாமின்னு யாரையு நாங்க சொல்ல மாட்டோ அதனால கேட்டே
அ அண்ணின்னு சொல்வீங்கன்னு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு நீங்க சிலவங்கள வந்து நாங்க அண்ணினு கூப்புடுவோ ஒரு சிலவங்கள வந்து மாமினு கூப்புடுவோ அது சின்ன
சேரி சேரி என்னதுங்க
சின்ன வயசுல இருந்து கூப்ட்டு பழகிடுச்சு சொன்னேங்க வேற எதுவு இல்ல
அ அதா அதா ம்
ம் அதனாலேயே வந்து எனக்கு வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு எது இருந்தாலுமே பிரியாணிமே செய்வாங்க அதெல்லா வந்து சாப்பறதுக்காக குடுப்பாங்க அங்க போனன்னா ஒரு நாலஞ்சு நாள் பிரியாணி சாப் சுமன் பிரியாணிக்கி ஊறவச்சுருவோ வீட்ல இருந்தோ அப்டி கேட்டங்கன்னா எங்க அம்மா செஞ்சு தரமாட் டாங்க கடைல இருந்தா வாங்கிட்டு வந்து தருவாங்க நா கேட்டா எல்லாமே ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க நீ சாப்புட போறது நாலு வாய் உனக்கு என்ன பிரியாணி தானே வேணு அப்டின்னு சொல்லி அப்டியே செஞ்சு குடுத்துருவாங்க அரிசி
செய்யும்போது அது ரொம்ப மாரி தனி சந்தோஷம் தா இல்லயா நம்ம கேட்டோனே ஒருத்தவங்க செய்யறாங்க அப்டின்னாலே ஒரு ஒரு மாரி மனசுக்கு சந்தோஷமா தா இருக்கு
ஆமா உங்களுக்கு அந்த மா ரி என்ன புடிக்கு வீட்டுக்கெல்லா போனீங்கன்னா அம்மா கூட என்ன சமைப்பீங்க
ஆ மொதல்ல எல்லா அம்மா எங்களுக்கு புடிச்ச மாதி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப எல்லா எங்க பசங்களுக்கு புடிக்கற மாரி செய்ய ஆரம் பிச்சுட்டாங்க அதனால வந்துட்டு எங்க ஆப்சனெல்லா கொஞ்ச கம்மிதா இருந்தாலுமே எங்க அம்மா கையால எங்களு வந்து ஆ நாங்க ஊர்ல எல்லா வரதுக்கு முன்னாடி சாப்புட்டா ஒரு சில ஐட்டங்கள் எல்லா செஞ்சு சாப்புடா சொல்லி இப்ப நீங்க அத எல்லா சாப்புடுவிங்களானு தெர்ல அந் நம்ம பச்சை பயிரலயே ஒரு உருண்டா ஓ இல்லாங் பச்சைப்பயிர் உருண்ட செய்வே ஆ ஏ ஒரு ஸ்வீட் அத எல்லா அந்த காலத்து ஸ்வீட் அவுங்க பாட்டி அவுங்களுக்கு சொல்லி தந்தா அட அது அவ்வுளே ஆரோக்கியமா இருக்கு பச்சை பயிர்ல அதுக்கு ரொம்ப கொஞ்சே குளுமையா இரு பச்சை பயிரு வெள்ளம் பொட்டுக்கடல அரிசி இ இத எல்லா போட்டு வறுத்து அரைச்சு ஒரு உருண்டா மாறி செஞ்சு கொடுப்பாங்க அந்த உருண்டைக்கு கேப்போ
நல்லது தா ஆனா வந்து அது வந்து நாக்கு குருசி இல்ல அப்புடின்றது னால யாரு சாப்ப பறது இல்ல நானுமே அரை பங்க கஷ்டப்பட்டு பச்சப்பயிர ஊற அத மொள கட்டி அப்புறே வந்து ஆ ஆ சீர ஓ அத எல்லா போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் எல்லா கட் பண்ணி போட்டு சாப்பிடலா ட்ரை பண்ணுவாங்க ஆனா டேஸ்ட் இருக்காதுங்க வேஸ்டு
இல்லைங்க அதுல தோசை ஊத்தி பாருங்க உங்களுக்கு இத எல்லா கஷ்டமா இருந்தா நைட்டு ஊற வச்சிட்டு காலையில எந்துருச்சு பூண்டு பச்சை மிளகா மட்டு இவ்வளதா அத ஊற வச்சு பச்சி பயிரோட சேர்த்து அரை ச்சு அத மாவு கன்சிஸ்டன்சில வச்சு தோசை ஊத்தி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்
இல்ல நானுமே தோசை தாங்க ஊ த்துவே ஆனாலுமே வந்து எப்புடி சொல்றது அந்த ருசி வந்து அது வந்து செட் ஆகல சட்னியோட வேற ஏதனா குழம்பு வச்சு சாப் டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறே கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறே நல்லா இருக்கு நல்ல பொருள் தா என்ன என்னா நமக்
இந்த தடவ ஆரோக்கியத்துக்கா சில விஷயங்கள் நம் நம்ம சாப்பிட இப்ப எல்லா அப்புடி கட்டாய ஆயிடுச்சு என்ன பண்றதுங்க ஆனா அந்த காலத்துல எங்க அம்மா எல்லா எந்த ஒரு இதுமே இப்ப வெளியிலயே வாங்க மாட்டாங்க தோழி எல்லாமே அம்மாவே தா செய்வாங்க அம் மா அதனால நாங்க இப்ப போனோம்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு தா நாங்க கேட்பே அ அவுங்களுக்கு கால்வலி இரு க்குது வயசாயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தவல்லா மாட்டோ இந்த பிள்ளைங்கதா ஏதாவது அதித்தின்னு கேட்பாங்க அவுங்களுக்கு எங்க வீட்டுல பிள்ளைங்க அந்த அம்மாவோட இங்க நாங்க மூணு பொண்ணுங்களா அஞ்சுறு பேரா பேத் திங்க இருக்காங்க அதனால வந்துட்டு அவுங்க இட்லியு அந்த சிக்கன் குழம்பு ஆசை பட்டு கேட்பாங்க எப் பயுமே அதனால அது மட்டு அப் அம்மா வந்து கண்டிப்பா அது செஞ்சு கொடுத்துருவாங்க அத நல்லா விரும்பி சாப் புடுருவாங்க அவுங்க எங்க அம்மாவோட கை பக்கவே இன்னு எங்க மூணு பேத்துக்கு யாருக்குமே வரல அவுங்க எப்படி தா அந்த மாதிரி செய்யறாங்கன்னே எனக்கு தெர்ல அவ்ளோ
கண்டிப்பா ஆ செய்ய செய்ய ஒரு பழக்க வந்துருங்க அதே மாதிரி வந்து அவுங்க வந்து தைரியமு செய்வாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும்ன்றதுக்காக செய் வாங்க அந்த மனசுல நம்ம அன்பு வச்சட்டு நம்ம செஞ்சோ அப்புடின்ன கண்டிப்பா கொஞ்ச நல்லா தா வரும்
இருக்கு இருக்கு நல்லா வருந்தா நா இல்லலைன்னல்லா சொல்லல இருந்தாலு சொல்றேங்க நமக்கு இன்னு அந்த பக் குவே வரலைங்குற கொஞ்ச வருத்தமாதா இருக்கு
கத்துக்க கத்துக்க ஆ நீங்க செய்ய செய்ய அந்த
ம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அந்த மாறி அப்புடியே போயிட்டு இருக்கு அப்புறே மறுபடியு இவுங்களுக்கு இப்ப எல்லா பாருக்க இப்ப கூட பசங்க இன்னைக்கு பிரௌனி கேக்கனுன்னு சொல்ட்டு எல்லா ஜாமானத்தயு வாங்கிட்டு வந்து வச் வச்சிருக்கோ ஏன்னா எப்ப செய்யறதுந்தா டைம் இல்ல ஃபிஷ்ஷு வாங்கி வச்சுருக்குறோ அத வேற செய்ணு சண்டேனாலு ஃப்ரீயா விட மாட்டீங்க என்னது
ஓவன் இருக்கா
ஆஹ் இருக்கு இருக்கு இருக்கு ஆஹ் அதுல செஞ்சுருவோ அஹ் ஈசி தா ஈசி தா அது ரொம்ப கஷ் ல்லா இல்லைங்க தோழி இன்னைக்கே செய்ணுங்கறாங்க இன்னு நா இன்னு நான்வெஜ்ஜு செய்ணுல இப்பதா காலையில ஓர்ஸு பண்ணி எல்லா இப்பதா அப்டியே கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கோ நம்ம மதியானம் போய் சமச்சும்
நீங்களு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுங்க நானு செஞ்சு
பாவுங்க அதுங்களே லீவ்ல ஒரு நாள் ரெண் நாள் தா இருக்குங்க அதுங்கள என்ன அவுங்ளு படிக்கிறதுக்கே சரியா இருக்கு சோ நம்மல்ல பெருசு பெருசு கொஞ்சோ பெருசாயிட்டாங்களா எழுதுரது படிக் வெக்கிரதே செரியாருக்கு நம்ம நம்மள ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இத செய்ங்க அத செய்ங்க சொல்லி இத விட என்னன்னா அவங்கள கூப்பறநேரோ நம்மளே செஞ்சுக்கலாங்க தோழி உண்மையாவே அவங்க வந்து அத பண்ணி அத செஞ் இ அதெல்லா இல்ல செய்யறதுக் நம்ம பொறுமையா நம்மளே கொஞ்சோ டைம் எடுத்தாலு நம்மளே செஞ்சுக்கலான்னுதா நா நினப்பே
சேரி சேரிங்க சமச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பேசுவோ உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ நன்றி
ரொம்ப நன்றி நன்றி வணக்